கீங்ளா
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நானா இப்ப தா கடைக்கு போய்ட்டு வந்தேங்க
அப்டியா சரிங்க நானு கடைக்கி போனேங்க பைப்பு கடைக்கி ஆஹ் ஆமா எனக்கு ஏ இந்த அடி பைப்புல தண்ணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா தண்ணி வரும்ல
ஆமா ஆமாங்க பம்பு ஆ
ஏன்னா அது ரொம்ப புடிக்கு எனக்கு
ஆமாங்க ஒ அது நல்ல உடல் பயிர்ச்சிங்க அது எனக்கு ரொம்ப புடிக்குங்க அது
அது எனக்கு சின்ன வயசுலருந்து அது ரொம்ப பிடிக்கு எங்க பெரியப்பா வீட்லேலா அந்த அடிபைப்பு இருக்கு
அ அ
அதுலதா அடிபைப்பு தண்ணி வது குடிப்போன்னு வச்சுக்கோங்களே நா என்ன பண்ணுவோ நா கீழ ஒக்காந்துருப்பே எங்க அக்கா வந்து அடிப்பா
ந்திரி
தலையில ஊத்து அது சவரு அப்பயே நம்ம சவர் கண்டுபுடிச்ட்டோ நாங்க
போங்க
அப்ப இன்னா பண்ணுவோனா நா கீழ ஒக்காந்துருப்பே அவ தலையில அடிப்பாலா அந்த அந்த ஓல் அந்த ஹோல்ருக்கு பாருங்க அது எடுத்து தலைய போய் ஒக்காந்துருப்பா அவ அடிப்பா நல்லா ஜாலியா ஜிலு ஜிலுன்ருக்கு
அதெல்லா ஒரு காலங்க எங்கங்க இப்பல்லா அதெல்லா
ஹு நா தண்ணி அடிப்பே அவ ஒக்காந்துருப்பா கவுண்ட் வச்சுப்போ ஆளுக்கு பத்து பத்துக்கு தடவ அடிப்போ பாருங்க
ம்
அவ்ளோ சூப்பராருக்கு அதோட இன்னிக் கடக்கி போனேனா ரொம்ப ஆசையாருஞ்ச்சி எங்கணவர்ட்ட கேட்டே
ம்
எனக்கு இந்த மாரி அடிபம்பு வாங்கி குடுங்க எனக்கு ஆசையா இருக்குங்க அப்டின்னே
பிடிங்க
நா அதாது சொன்னாரு செரி நா கண்டிப்பா வீடு இப்ப கட்டிட்ருக்கோமா அனால கண்டிப் இப்ப நா ஒனக்கு அடிபைப்பு வெச்சி தரேன் சொல்லிருக்காரு
வைங்க வைங்க எப்பயாச்சும் ஒதவுங்க நம் கரண்ட் இல்லனா எப்பயாச்சு நம்புளுக்கு அதுதாஞ பயன்படுத்திக்லா
ஆமாங்க நம்ப செடி கொடிகளுக்லா என்னா பண்ணலான்னா அது ஒரு வாக்கா மாரி வெட்டி உட்றணு
ஆமா ஆமாங்க அது பாட்டுக்கு ஓடும் ஆமா
காய வெட்டி வுட்டுட்டு காலையிலே புள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வுட்டு வீட்டு வேலைல்லா பண்ணிட்டு என்னா பண்ணணு அந்த அடிபைப்ப வச்சி அடிச் ட்டே இருந்தோனு வெச்சிங்க
ஆமா
அந்த வாக்கா வழியா போயி எல்லா தண்ணிக்கும் பாத்தி உட்ட மாரி இருக்குங்க
ஆமாங்க நல்ல த தண்ணி நல்லாவுருக்குங்க ஜில்லுன் இருக்குங்க தண்ணி அது
ஆமாங்க அந்த வாசமா அந்த தண்ணியே சூப்பராருக்கும் தெரியுமா
ஆமா நானு அந்த போர் போட்ருக்கோம் ஆனா ஆனா நாங்க வந்து பம்பு வெக்கலங்க இன்னு வைக்கல இனி வீடு கட்டம்போதா வைக்கலான் இருக்கோ நங்களும்
அப்டிங்ளாங்க வீடு இப்பே கட்டிருங்கங்க
எங்கங்க எங்கணவர் கொஞ்ச வெளில வேல பாக்றாங்க
அப்டிங்ளா
அவுங் வந்துதா கட்டணு
சேரிங்க செரிங் வீடு வந்ததா நா அடிபைப்பு பாத்த ஒடனே ஆசையாருந்துச்சு அவுங்கள்ட்ட கேட்டன் ஒரு ரெண்டு அடிபைப்ப வாங்கி குடுங்க கொள்ள பக்க ஒண்ணு வெச்சுகிற தெரு பக்கம் ஒண்ணு வெச்சுகிறன்ன காலைலே வாசக்கூட்டி கோல போட்னும்ல
அ இப்ப நம்ம சொல்றதுதாங்க நல்லார்க்கு அனா வைக்கம்போதுதாங்க நம்முளுக்கு அதோட அலுப்பு வந்துரு
அலுப்பு வந்துருமா ஒஓ காலைல என்ன நெனச்சன்னா சின்ன கால்ல எந்திரிச்சோனே நெனச்சன் இன்னக்கி நா வீடெல்லா சுத்தமபண்ணிட்டு வீட தொடக்கினு நெனச்சங்க
ஆமா இந்த செல்ஃபோன் வந்ததுலேர்ந்து நம்ம வேலையெல்லா பாதி வேல அதாலே வீணா போகுதுங்க
என்னா பண்லா படுக்கதானே குடுக்குது கால்லேர்ந்து நானு ஒ நாள துணி ரெண்டு அன்ன கூட ஊறிப் போச்சி
ம்
நா போய் தொவைக்கனு எம்பெரிய பொண்ணு வருவுன்னு நா வெயிட் பண்ணிட்ருந்தன் என் பெரிய பொண்ணு வந்துருச்சி
டே பசங்க வன்ட்டாங்களா ஸ்கூல் விட்டு
டோ வந்துச்சு அடடா எம்பொண்ணு இப்ப வந்துட்டா இப்பதா நா போய் என்னா பண்ணணு பொண்ணுகிட்ட தம்பிய உட்டுட்டு நா போய் இப்ப துணி துவைக்க போணு
ஆமாங்க பாதி வேல அதுவதாங்க போயிடு நம்மளூ இந்த வேல இன்னிகி செஞ்சு முடிப்போன்னு நெனப்போ ஆனா ஒக் ஒக்காந்தா அப்டியே ஒக்காந்தது தாங்க நம்ப
ஆமாங்க வீடு வாசலுப் கனுன அலுப்பா இருக்கு ஒடம்பு அந்த அளவுக்கு ரொம்ப அசதியா இருக்கு
நம்ப பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பபோது எங்கேர்ந்தா அந்த அம்புளுக்கு ஆக்டிவ் வருதுன்னே தெரியமாட்டேங்கிது
ஆமாங்க வேன் வந்துரூம்லே
அதா நமக் பழ கடகடன்னு செஞ்சு முடிச்சிடறோ
ஆமா ஐயையோ அந்த நேரத்துல நம்மகிட்ட யாராது வந்து பேசினாங்கனு வெச்சுங்ல நூறு சந்தரமுகிய பாத்தா மாரி இருக்கு அவுங்களுக்கு
ஆமா அதுக போனக்கப்றோ அதோட போ ஒக்காரது தாங்க ஒரு மண் நேரோ அந்த ஃப் செல்போன பாத்துக்கிட்டு நேரோ போறதே தெரிய மாட்டேங்கிது
ஆமா
ம்
ம் சந்திரமுகி கிராசான மாரி இருக்கு
ஆமாங் கண்டிப்பா
கண்டிப்பா எ எங்க வீட்ல யாரு உன்ட்ட பேச மாட்டாங்க ஸ்கூல் கெளப்புறப்ப
நம்ப நம்முளு ஆய்ட் நமக்கு எத எடுத்து வக்கனு தெரியாதாப்பா நம்ம நம்ப கொண்டு உட்றமு நம்ப கொண்டு உட்ற மாய்ந்தா பிரச்சன இல்லங்க
ஆமா
வந்து பள்ளி வாகனோ அது வர நேரத்துக்கு தா அதுக்கப்பறோ நம்புளு போக முடியாது
ஐய்யோ இப்ப எப்டின் வச்சுங்ளங்க நீங்க வந் து இப்ப நா ஒ புள்ளைக்கி ஸ்கூல் கெளப்பிட்ருக்கே அந்த நேரோ வந்து நீங்க என்ட்டப் பேசுறீங்க யாரோ வந்து பேசுறாங்கன் வச்சீங்க நா எ புள்ளைக்கு ஏதோ எடுத்து வைக்கறத மறந்துடுவே
கண்டிப்பாங்க ஆமாங்க
ஆ அந்த மாரி இருக்க கூடாது நம்ப ஒரே ம குறிக்கோளா போறப்ப அதே நே கோட்லே தா நம்ம போயிட்டே இருக்கனு
நானு எடுத்து வச்சிட்டு வாசல் வரயு போய்ட்டு திருப்பி வருவ பாருங்க உள்ள ஏதாது வச்சிட்டு பொயிட்டாமானு வரு ம்
அ ஐய்யயோ அந்த மாரிலா இல்லங்க நா என்ன பண்ணுவேனா பாப்பா வந்து எந்திரிக்கர்த்துக் முன்னாடியே லஞ்ச ரெடி பண்ணிடுவே லன்ஞ்சு பேக் பண்ணி அவ பேக்ல ரெடி பண்ணிடுவ
டிரீ
என்னன் அ என்னென்ன வைக்கினமோ எல்லாத்தையு வச்சி பேக் பண்ணி கொண்டு வந்து நா வெளியில வெச்சிருவே வச்சிட்டு தா அவள எழுப் பிட்டு போயி அவளுக் குளுப்பாட்டிட்டு அவளுக்கு டிரெஸ்ஸ மாத்தி வுட்டு களப்பி வுடுவ பாருங்க நா ஒரு கணக்கு வச் சிருப்பாங்க கரெக்டா இந்த நேரத்துல இங்க வேல முடிக்கனூனு கணக் வச்சிருப்பே
எங்க பசங்க ம சீக்கிரமா போறதால அந்த அளவுக்கு முடியாதுங்க என்னாலா அஞ்சு மணிக்கலா எந்திரிச்சு ஆறு மணிக்குலா வேன் வந்துரு
அய்யோ அது ரொம்ப கஷ்டோ நா அப்பில்லா இல்ல கரெக்டா எட் எட்டு மணி எட்டு ஏழு ஏழு ஐம்பதுலந்து எழுப்ப ஆரம்ப்ப எட்டு மணிக்கு எந்திரிக்குது பாருங்க எட்டுலர்ருந்து எட்டே காலுக்குள்ள குளிக்கு எட்டே காால்லருந்து எட்டு இருவத்தி அஞ்சு வரைக்கு தல சீவுரது அதுக்கப்றோ எட்டு இருவத்தஞ்சுலர்ந்து எட்டு நுப்பத்தஞ்சுக்குள்ள சாப்புண்ணு சூ சாக்ஸ் போட்ணு யூனிஃபாம் போட்ணு எட்டு ஐம்பதுக்குள்ள ரெடி ஆயிடுவோ
ப்ர ஒங்களுக்கு நேரோ அதிகமா இருக்கு போல எட்ட எட்டு மணிதா நீங்க ஸ்டாட் பண்றீங்களே
ஆமா ஸ்டாட்டிங் டைமே எட்டு மணிதா
எட்டு மணிக்கலா வேனே பாதி போய்டுங்க
ஆனா எங்க வீடு பக்கத்துல இல்ல இருக்கு அதனால எனக்கு பிரச்சன இல்ல ஸ்கூல் வேணு சீக்கிரோ வந்துரு
அரி
எட்டு கரெக்டா ஒம்போது மணிக்லா ஸ்கூல் வேன் வந்துரு
எங்களுக்கு ஏழு அம்பது இல்ல ஏழு அம்பத்தஞ்சிக்லா போய் நாங்க நிக்கினு அதுவு வாசல்லியே வராதுங்க கொஞ்ச தூரோ போடுங்க பிள்ளைங்கள வச்சிட்டு போனு
அப்புடியா ஆ
எங்க வீடு சந்துகுள்ள இருக்கறதால வேன் உள்ள வராது
அப்புடிங்கெ
அதுனால அது இப்ப வாசல் வந்தா கொட நம்ம டக்குன்னு அனுப்ச்சுட்டர்லா
ஆமா ஆமா ஆமா
இல்லாட்டி நம்பதா போய் நிக்கினி வேனு எப்போ வருனு தெரியாதுனால நம்ப பசங்கள முன்னாடியே கெளப்புறது நல்லதுன் சொல்லிட்டு போய் ஏழு அம்பதுக்கே நாங்க போயிடுவோ
பாவங்க ஏழு அம்பதுமே கால சாப்பாடு எத்தன மணிக் சாப்புடுங்க புள்ளெங்கெ
அதுதா ஏழ்ற மணிக்குங்கெ பல்ல புள்ளெங்கெ ஏந்துச்சு பல்லு வெலகிட்டு சாப்டுட்டு கரட்டா அந்த நேரோ கரெட்டா இருக்குங்க அப்புடியே பறந்து பறந்து பறந்து பறந்தாங்க வேல
எ மியாவ் புள்ளெங்கெ வந்து ஏழு எட்றக்கி சாப்புட்றது சாப்புட முடிலெங்குது
அய்யோய்
இதுல ஏழு மணிக்கி சாப்ட்டா என்ன ஆவுறது
ஏ பெரிய பையெ ஆறு மணிக்கிங்க ஆறு மணி அ அஞ்சு அம்ப தஞ்சிக்தா அவனுக்கு வேனு வந்துருங்க இங்கெ கால்ல சாப்பட்லெங்க ஜூஸ் மட்டு போட்டு குடுப்மாங்க காலைல
அப்டியா ஆ சேரி
இப்ப திராட்ச்ச இப்ப திராட்ச்ச அன்னகி வாங்ட் வந்தே திராட்சையு பால் கலந்து காலைல ஜூஸ் போட்டு குடுத்துருவ அப்ப இட் லியோ இல்ல தோசியோ நா டப்பால அவனுகு அ வச்சுருவேங்க அது வந்து அவுங்க அவங்க டூஷன் முடுச்சுட்டு அவன எட்டு மணிக்கு டூஷன் முடியு போலருக்கு எட்டு மணிக்கி முடுஞ்சு அதுக்கு அப்பமேலா அங்க ஸ்கூல்லே அவ சாப்ட்டுப்பாங்க
ஓ அவெ டென்த் படிக்கிறானா பையெ
ஆமாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அதுனால காலைலே கெளம்பி போறோ அ அப்பறோ அவ அப்பறொ எப்ஸ் ரெண்டாவ்து பையெ போறப்ப அவ பெரிய பையனுக்கு சேத்தே குடுத்து அனுப்பிடுவே
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க
அவுங்க போய் அத வாங்கிப்பாங்க
ச்செ ஆனா பாவொ தாங்க நீங்க பாவோ எவ்ளோ வேல கால் தூங்க தூக்கமே போய்டுமேங்க
ஆமாங்க நா அதா கொஞ்சொ மதிய நேரத்துல நம்பள்க்கு நேரொ கெடக்கிறப்ப தூங்கிக்கிறது அதுவு செல அதுவு தூங்க முடியாதுங்க யாராவ்து ஃபோன் பண்ணி டக்குனு எழுப்பி வுட்ருவாங்க
சோ பாவொ தாங்க ஆனா நீங்க
ஆ அப் செய்ததா ஈவினிங்கு டூஷன் இருக்குங்க அப்பேயு போய்ட்டு அவ ஏழு மணி ஏழ்றெ அவு வரதுக்கு
ச்சா சேரி சேரி பாவோ அது டென்த்துனால கஷ்டொ தாங்க அது
ஆமங்க அது ஒரு வர்ஷொ டென்த் தா நம்ம சொல்றோ அதுக்கப்பறொ டென்த்து லவென் த்து டுவெல்த்துனு அப்டியே போயிட்டு தானங்க இருக்கு போ
காலேஜு போனாதா பையெ ஃப்ரீ ஆவா
அப்பயு எங்க படிக்க போதுங்க எல்லா டைம் படிக்கதா செய் அது அப்பயு நம்பதா செஞ்சு குடுக்குங்க பசங்களுக்கு
கண்டிப்பா ஆமாங்க அதுனால ஒரு வேலைக்கு போய் ஃப்ரீயா விடுங்க லைஃப ஆரம்பிக்கிறப்ப தா நம்ப ஃப்ரீ ஆவ்லா அது வரிக்கு நம்ப அதுக பின்னாடியே போயிட்டே இருக்குறதா நம்ம வேலையாவே இருக்
அதா பசங்கள எங்கயாச்சு வெளில சேத்தா
ஆமா
சோ நம்ம கொழ்ந்தைங்
கு இப்ப வந்து உங்ளுக்கு ட்வெல்த்து எனக் வந்து ஒன்னாவ்து படிக்கிது இன்னோரு புள்ள ஸ்கூலுக்கு போறப்போ எனக்கு அந்த அரும தெரியு
ஆமாங்க அது இப்போ எட்டு இர்ந்தா போதுமே இவுங்களுக்கு
கண்டிப்பாங்க எனக் கிட்டக்க இருக்கறனால எனக்கு தெரியில
ம்
ஏதோ எங்க ஸ்கூல்ல ஓ ஃபஸ்ட்டு டு ட்வெல்த் இருக்கு அதுனால நா வந்து இந்த ஸ்கூல வுட்டு மாத்த மாட்டே ஃபுல்லா இங்கயே படிக்கட்டுன் விட்ருவே
எ பைய இந்த வர்ஷந்தாங்க சேத்தே ரெண்டாவ்து பையன வந்து இந்த வர்ஷந்தா சேத்தே
அப்டியா ஓ செரி
இங்க உள்ளூர்லே படிச்சாங்க கொஞ்ச நாளு மூணு வர்ஷோ ப
அப்டிங்ளா ஓ செரிங்க
இப்பதாங்க சேர் அண்ணங்கூடயே போட்டுன்ட்டு நா அவங்கூடயே அனுப்பி உட்றே அனுப்பி உட்டு வெச்சிட்ருக்கங்க
சேத்துடுங்க ரெண்டு பேரு ஒன்னா போனா நல்லது தான ஒருத்தவனுக்கு பிரச்சன்னா ஒருத்தவ பாத்துப்பா
அது நெனச்சி தா விட்ருக்க அது எங்கங்க ஒன்னா போறாங்க காலைலே இவ போயர்றா
அப்ப ரெண்டு பேரு ஒரே வேன்ல போறதில்லயா
இல்லங்க அதா காலைலே இந்த பைய போய்டுவானா ஃபஸ்ட்டு ட்ரிப்லே பெரிய பைய போய்டுவா
சேரிங்க
ரெண்டாவ்து ட்ரிப்லதா செண்டாவ்து பைய போவா
அப்டியா அப்ப ரெண்டு பேர ஸ்கூல்ல பாத்துப்பானுகளா
ஸ்கூல்லி நேரோ இருக்க மாட்டுங்குதே பெரிய பைய வேற கிளாஸு பெரிய பைய வந்து மா டில இருக்கா சின்ன பைய கீழ க்ரௌண்டு ஃப்ளோர்ல
அப்பிடிங்ளா
பேசுனா நேரங்கெடைக்கும் போதா போய் பாக்கற்து போலருக்கு
அப்பிடியா தம்பிய போய் பாத்துப்பானா அண்ணங்கார
ஏங்க இ மு ஃபஸ்ட்டு ஆ ஆரம்பத்துல போய் பாத்தாங்க போயி போய் போய் பாத்து வந்தா போலருக்கு இப்ப நேரங்கெடைக்க மாட்டிங்கிதா
ஓ செரிங்க செரிங்க புள்ள பாவோ அவனு படிக்கணுமில்லங்க ட்வெல்த்து இல்லங்க டென்த் இல்லங்க அவ
ஆமாங்க
அவனுக்கு படிக்கிறத்துக்கு நேரோ இருக்கணுமில்ல பிள்ளைக்கு அதுல்லாம இப்பல்லா ஃப்ரீ ப்ரியேட் பீரியட்லா குடுக்க மாட்டாங்களே பிள்ளைங்கள்க்குதா
அதாங்க அது தா ஃப்ரீ பீடு்னா ஒடனே டெஸ்ட்டு வெச்சுட்டர்றாங்க
அப்பறோ டெஸ்ட்டு டெஸ்ட்டுன் இனிமே டென்த்துனாலே அப்பிடிதா இருக்கு பாருங்க டெஸ்ட்டு டெஸ் ட்டுன் அவ பாவந்தா புள்ள
டு அது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு வெச்சாலு பரவால் இது ரெண்டு டெஸ்ட்டு வெக்கிறாங்க
சே பாவோ இந்த பிள்ளைங்க பச்ச புள்ள என்ன பண்ணுவானா போங்க இன்னு கொஞ்ச கஷ்டப்படட்டுங்க கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்துட்டானா போதுமே
அதா போன உட்னே வந்து டி பி டி னு ஒரு டெஸ்ட்ட வெச்சு உட்றாங்க ப்ரேயர் முடிஞ்சாலே ஒரு டெஸ்ட்டு
ஆ
அப்றோ மூணாவ்து நாலாவ்து பீரிடு அது அப்றோ ஒரு டெஸ்ட்டுங்க
என்னைக்குதா அவ ஃப்ரீயா இருக்கறது
அந்த ஸ்கூல்ல எங்க ரெண்டு சின்ன ரெண்டாவ்து பிள்ளைக்கு அதே மாரிதாங்க டெய்லியு டெஸ்ட் ங்க கால்ல போனோனே டெஸ்ட்டு தாங்க
பிள்ளைங்க வந்தா நல்லா சொல்லிக குடுத்து படிக்க வைங்க நேர ஒதுக்குங்க புள்ளைங்கள்ட்ட
ஆ கண்டிப்பாங்க
சேரிங்க இன்னொரு சந்திப்புல மீ சந்திக்கலாங்க
சரி கண்டிப்பாங்க நானு உங் கால் பண்றே
அ கண்டிப்பாங்க நன்றிங்க
என்ன பண்றீங்க